சொல்லுங்கப்பா
ஆ எப்படி இருக்கீங்க
நா நல்லா இருக்கே
உம் வீட்டுல என்ன பண்றாங்க எல்லாரு
வீட்ட்லியா சும்மா பொண்ணு திடீனு தூங்கிட் ட்ட என்னன்னு தெரியல ஹோம் ஒர்க் இதுல நாளைக்கு ஸ்கூல் லீவு
ஆமா மூணு நாள் லீவு ஐயோ இப்ப தூங்கிட்டாங்க அப்ப எப்படி நைட் லேட் ஆயிடாதா
ஆனா ஏய் தூங்கிட்டு இருக்குற
உம் இல்ல நைட் அப்பனா நீங்க எல்லாருமே தூங்க லேட் ஆயிடதா
ஆ லேட் ஆயிடு பதினோரு மணி அப்படி ஆயிடு
உம் ஆமா நாலா அதனாலதா ஸ்கூல் விட்டு வந்தாலே தூங்கவே விடவே மாட்ட அதே மாரி இப்ப அவங்களுமே தூங்கணும்னு நெனைக்கிறது இல்ல
உம்
ஆ என்ன படிக்கிறாங்க பாப்பா அப்படிங்களா உம் எனக்கு ரெண்டு பசங்க ஆமா டுவின்ஸு ஃபஸ்ட் ஸாண்டர்
உம் பரவாயில்ல எப்படி பாத்துக்குறீங்க
ஆ அது பாத்து பழகியாச்சு குட்டி பிள்ளையிருது இது ஆயிடுச்சு அதனால இப்ப கொஞ்சோ எவ்ளோ அதுல தேரிட்டோ
உம்
உம் நீங்க என்ன சமைக்க ந நா நா இன்னைக்கி புதுசா எதாது ட்ரை பண்ணணு பசங்களுக்கு வந்து கீர சுத்தமா சாப்டவே மாட்டாங்களா அதனால தா நைட் வந்து எதாவது தேடி கண்டிப்பா பண்ணணு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு சப்பாத்தி செய்யலானு சொல்லிட்டு ஸ்பினாச்சி சப்பாத்தி செய்வாங்கள கீரைய வேக வச்சி அத அரச்சு கோதும மாவோட மிக்ஸ் பண்ணி அந்த மாரி செஞ்ச செஞ்சிட்டு பண்ணீர் செஞ்சோ அது அவங்களுக்கு செஞ்சது கொஞ்சோ மாவு இந்த கீர இருக்கதுனால கொஞ்சோ நெறையாவவே மாவு இத எடுத்துட்டேன்னா அது நெறைய இருக்கு அத வச்சி மத்தியானோ முடிஞ்சிருச்சு சப்பாத்தி பன்னீரோடயே முடிஞ்சிருச்சு இனி நைட்டுக்கு இனிமேதா எதாவது பிளான் பண்ணனு தோசையா என்ன பண்ணனு
நா வந்து கார கொழம்பு வச்ச
ம்
முட்ட அப்பளோ
ஆ காரக்குழம்பக்கு அப்பளம் தா ஒரு சரியான காம்பினேஷன்
அப்பளம் வருத்துட்டு
ஆ காம்பினேஷன் ரொம்பவே சூப்பரா இருக்கு ஆனா எப்பவுமே நா சொல்லுவ எப்பவுமே அத செய்யும் போது அப்பளோ வருக்கனணுன்னு தோணவே தோணாது இந்த வெள்ளப்பூண்டு கொழம்பு ஆமா
பஸ்ட்டு நா அப்பளத்த வருத்து எடுத்துடுவ
ஆ அப்படி எடுத்துட்டதா கொழம்பு அப்படி எடுத்துட்டா தா கொழம்பு வெக்கிறதுக்குல்ல அப்பலோ சார் காலியாடுமே
இல்லையே
ஆ நெறைய தடவ நெனப்ப ம் நா நெறைய தடவ நெனப்ப இது இதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஆனா பண்ணவே மாட்ட கரக்டா மறந்து ஞாபகமே இருக்காது நேத்து நீங்க சொன்னனே தோனுது இது மாரு நம்ம செய்ணு மட்டு நெறைய தடவ நெனச்சிருக்கோமே ஆனா ஏன் பண்ணமாட்டிகிறோ அப்டின்னு ஞாபகமே அந்த டைம் வராது
கண்டிப்பா நம்ம ஒண்ணு ஒண்ணு இந்த கொழம்பு வெக்கணு நம்ம நேத்து நா மீன் வருன்னு நெனச்ச இப்ப வீட்லயு வேல அதிகமா இருக்கு ந்தது அதுக்காக நா எதுவுமே செய்யல
ஆ என்ன கா காரக்குழம்புனா என்ன கொழம்பு வெள்ளப்பூண்டு கொழம்பா
கத்ரிக்கா
ஆ
உருளக்கிழங்கு போட்டு ம் ஒரு தக்காளி ஒரு வெங்காயோ கொஞ்சோண்டு தேங்கா போட்டு அரைச்சி ஊத்தி வச்ச அந்த கொழம்புன்னா கொஞ்சோ நல்லா சாப்புடுவ என் பொன்னனுக்கு புடிக்கு
ஆ
கத்திரிக்கா முழுசு முழுசாப் போட்டு ஃபஸ்ட்டு எண்ணெயில வதக்கி எடுத்து வச்சுட் ஆ எண்ணெயில வதக்கி எடுத்து கிண்ணத்தில வச் வச்சிருவே அப்புறமா வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு கொழம்பு கொதிக்கவு கத்திரக்காவப் போட்ருவே அப்பதான் அப்பிடியே முழுசா இருக்கிற மாரியே இரு மறுபடியும் வெங்காய தக்காய் ஆ ஒடையாம இருந்தா நல்லா இருக்கும் அந்த மாரி
ஆ ஆ நான் யூடியூப்ல ஒருத்தவங்க பாத்துதா இந்த மாதிரி பண்ணே முட்டக்கத்திரிக்கா கொழம்பு அவங்க என்ன போட்டாங்கன்னா ஃப்ளேவ க்காக வெந்தயம் இருக்குல்ல வெந்தயம் வந்து பொடி பண்ணி அதக் கடைசி கொழம்பு ஆஃப் பண்ணப் போறதுக்கு ஒரு மூணு நிமிஷம் வச்சுக்கோங்களேன் அந்த டைம் வந்து வெந்தயம் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியா அவிச்ச முட்டையக் கீறி உள்ள போட்டாங்க
ம் நல்லாதான் இருக்கும் இதுவும் ஆனா வெந்தயம் வாசனையா இருக்காது
இல்ல நல்லா இருந்தது கடைசியா போடும் போது கொஞ்சம் ஏன்னா நம்ம காரக்கொழம்புன்னா வெந்தயம் போட்டுத்தானே பண்ணுவோ கண்டிப்பா தாளிப்
ம் வெந்தயம் ஃபஸ்ட்
அது கடைசி போடும்போது அம்மா ஃபஸ்ட் போட்டு தாளிப்போம் அவங்க ஆனா போட்டிருந்தாங்க நல்லாதான் இருந்துச்சு ஆனா அத விட இப்ப நானா சும்மா இந்த கொடமெளகா ல்லா போட்டு பண்ணுவே கொட மெளகா எப்பவும வீட்ல எல்லாருக்குமே பிடிக்குமா அதயும் சேர்த்து ஒரு மாதிரி பண்ணவே வேல வீட்ல கத்திரிக்கா கொழம்பு
இல்ல கொட மொளகால எதுனா தனியா செய்யிற மாதிரி சொல்லுங்களே நா வாங்கி வச்சிருக்கே
கொடமெளகாலையா நீங்க ஃப்ரைட் ரைஸ் சூப்பரா போட்லாமே வீட்டுல அத வந்து கொஞ்சம் ஹெல்த் தி ஆனா நல்ல பெப்பர் மட்டும் போட்டு கொடுக்கலாமே ஸ்கூல்
தனியா தனியா அது காயுங்கல்லாம் வேற போடணுல்ல அதுல
இல்ல வெறும் கொடமெளகா போட்டாலே ரொம்ப ரொம்ப சூப்பரா தா இருக்கும் நா வந்து நெறைய தடவ அந்த மாரிதா பண்ணுவனே அதாவது நம்ம எண்ணெ ஊத்திக்கணும் ஃபஸ்ட்டு எண்ணெ ஊத்திட்டு வெள்ளப் பூடு இருக்குல்ல நீங்க நல்ல கொஞ்சம் நெறைய சேத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதோட பசங்களுக்கு அப்டின் சொ ன்னிங்கனா ஒரு ஒரு மெளகா எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அத ஒரு ரெண்டு இல்ல மூணு பீஸா நறுக்கிக்கணு நீங்க கடை சு செஞ்சுட்டு கூட குட்டிப்பசங்களுக்கு குடுக்கும் போது அந்த மெளகாய எடுத்துருங்க எண்ணெ ஊத்திட்டு வெள்ளப்பூடப் போட்டுட்டு பச்ச மொளகா போட்டுருங்க அதுக்கடுத்து கொடமெளகா இருக்குல்ல அத நல்லா கட் பண்ணிட்டு அதுல போடணும் ஒண்ணு கொஞ்ச பசங்க நீங்க பெரிய பாப்பா வந்து பெரிய பாப்பா தானே செவன்த் ஸ்டாண்டட்னா நீங்க நல்ல கொஞ்சம் ஒல் லியா நீட்ட நீட்டமா நறுக்கி நல்லா போட்டு நல்லா வதக்குங்க அது கொஞ்சம் அ அ இதெல்லா கிரீன் கலர்லா லைட் லைட் வெடிக்கும் பாத்தீங்களா எண்ணெயில பட்ட ஒட்னே
ம்
அந்த டைம் என்ன பண்ணணுன்னா உப்பு மெளகாத்தூள் போட்டுக்கோங்க அதுக்கடுத்து அதுலேயேவு கொஞ்சம் சுத்திலும் தள்ளி விட்டுட்டு நடுல இருந்து குழி மாரி வச்சு அதுல ஒரு முட்ட இல்ல ரெண்டு முட்டைய ஒடச்சு ஊத்திக்கோங்க உப்பு மெளகாத்தூள் வந்து ரொம்ப கம்மியா போட்ணு மெளகாத்தூள் இதப் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒய்ட் ரைஸ் இருக்குல்ல ஒய்ட் ரைஸ மேல போட்ரணும் வீட்ல சோயா சாஸ் யூஸ் பண்ணுவீங்களா ஆ சோயாசாஸ் இருந்துச்சுன்னா அத கொஞ்சமா ஊத்திட்டு ரைஸ்க்கு மேல சோயா சாஸ் அதுக்கு மேல வந்து பெப்பர் இருக்குல்ல பெப்பர் வந்து எப்பிடி போடணுனா நீங்க மிக்சியில அரைக்கக் கூடாது இடிகல்ல இடிக்கணும் அந்த மாரி இடிச் சுட்டு அது மேல போட்டுட்டு
நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கு அப்படியா போட்டு சாப்பாடு செஞ்சு அத கெளறிடணு அப்டியே
ஆ அவ்ளதா ஏன்னா இது முட்ட கொடமெளகா மட்டுந்தா இருக்கு ரைஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்ப நம்ம காய்கறிலா நெறைய போட்டு பண்ணுவோனா ரைஸ கொறச்சுக்கணு இது வந்து வெறும் கொடமெளகா இருக்கனால நீங்க கொஞ்ச ரைஸ் வந்து கொஞ்சம் சேத்து வச்சு கொடணு வச்சு குடுக்கணு ஏன்னா அப்பதா உங்களுக்கு பத்துமே
ஆ சரி நீங்க சொன்ன மாரி செய்றே நு கொட மொளகா நிறைய வாங்கி வச்சிருக் இதே மாரி நீங்க சொன்ன மாரி கண்டிப்பா செய்றே ஆனா ப்ரெஷ்ஷா அப்டியே கவர் கவர்ல மாத்தி மாத்தி வ செ வாங்க ஒரு ரெண்டு நாள் தா ஆது வாங்கி சரி இது வாங்கிட்டோமே இப்ப இது என்னதா பண்றது அப்டின்னு நெனைச்சிருந்தே இப்ப வந்து கொட மெளகாவே ஏதோ வெ இங்க என் பொண்ணு சொல்து வெங்காயம் தக்காளி போட்டு முட்ட போட்டு இத பொடிசியா அறிஞ்சு போட்டு சப்பாத்தி செஞ்சா வச்சு சாப்பிலாமே நல்லாருக்கு சொல்றா ஆ
நீங்க ரோல் மாதிரி பண்ணனுனா நீங்க வந்து தக்காளி போடக்கூடாது வெங்காயம் போட்டுட்டு கொடமெளகா மட்டும் போட்டுக்கோங்க தக்காளி யூஸ் பண்ணாதீங்க அதுக்கு வந்து அதுக்கு என்ன போனுனா வெங்காயம் நல்லா வதங்க கூடாது கொஞ்சம் இந்த நரிச்சு நரிச்சுன் இருக்கு இல்லங்களா கொஞ்சோ ஹை ஃப்ளேம்ல வச்சு வதக்குனீங்கனா வத அதாவது ரொம்ப இந்த கோல்டன் ப்ரௌன் அந்த மாரி வரக்கூடாது கொஞ்ச நரிச் நரிச்சுன் கொஞ்சோ லைட்டா ஆமா கொஞ்சோ க்ரிஸ்பியா இருக்க மாரி சொல்லுவாங்கள அந்த மாரி இதோட அப் அப்படி நீங்க கொட மெளகாய் போட்ரணு கொடமெளகா உப்பு மட்டு போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு அது கூட நீங்க வேற என்ன பண்றது ஒண்ணு அந்த ரோல்குள்ள வைக்கும் போது உள்ள ஒண்ணு முட்ட வச்சாலும் சரி முட்டையு ஸ்கிராம்பில் பண்ணி போடலாம் இல்ல பன்னீரு இல்ல சிக்கன்னா கூட சிக்கன் சிக்ஸ்ட்டிஃபைவ் இருக்குனா அது எல்லாத்தமே சேத்து கொஞ்ச கொஞ்சமா அப்படியே வந்த சப்பாத்திக்கு நடுவில வச்சு மேல வந்து ல இது ஸ்பைசி நம்ம பெரிய ஆளுக்குனா பச்சை மெளகா போடுவோ பாப்பான்றதுனால நீங்க சாஸ் ஏதா இந்த கெச்சப் இருக்கும்ல அந்த மாரி இருந்ததுன்னா போடலா இல்ல அது வேணா ஒடம்புக்கு கெடுது நெனச்சிங்கன்னா இதோடே நீங்க ரோல் பண்லா ஐயோ சாரி முக்கியமானத சொல்ல மறந்துட்டே பாருங்க அது என்ன பண்ணணுனா சப்பாத்தி இருக்குல சப்பாத்திய வந்து ஃபர்ஸ்ட்டு போடுறமா போடும்போது இந்த லைட்டா வேக ஆரம்பிக்குல அ கருப்பு கருப்பா ஆகல அந்த டைம் கிட்ட என்ன ஆகணும்னா ஒரு முட்டையே பீட் பண்ணி வச்சுக்கணு பீட் பண்ண முட்டைய அப்படியே அந்த சப்பாத்தி மேலே போட்டுட்டு திருப்பி போடணும் சப்பாத்தி தேயச்ச சப்பாத்திய தோசை செட்டியில போட்டுட்டு உடனே போற்றகூடாது அந்த கலர் மாற ஆரம்பி லைட்ட வேகா அந்த டைம்ல சப்பாத்தி மேல வந்து பீட் ப ண்ண அந்த எஃக் அப்படி போட்டுட்டு இப்படி திருப்பி போட்ரணும் திருப்பிட்டீங்கன்னா சப்பாத்தி வெந்துரூ முட்ட முட்டையும் வெந்துருமா அதுக்கு நடுவுல அந்த வெங்காயம் கொடமிளகா அதெல்லாம் நடுவுல நீங்க வச்சுட்டு ரோல் பண்ணிகுடுத்து ன்னா எஃக் ரோல் அவ்ளோதான் நடுவில் நீ கொஞ்சம் சிக்கெனியும் சேர்த்து வச்சு கொடு நா சிக்கன் ரோல் டேஸ்ட் நல்லா இருக்கும் இதுவூ ஏற்கனவே பண்ணிருக்கே
ஆ சரி ஒரு நாள் பண்றன் கண்டிப்பா
ம் பாப்பா வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பொண்ணுன்றனால உங்களுக்கு பிரச்சனை
அவ அது ரொம்ப புடிக்கும் அவளுக்கு கொடமொளகானா இதுதான் அவதான் இந்தய ஐடியா சொன்னாலே
ம் ஆனா என்னன்னா அவங்களுக்காக வந்து நம்ம சோய சய பிரச்சனை இல்லை கெச்சப் தான் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு கெடுதி சோயா சாஸ் வந்து பிரச்சின இல்லன்னு சொல்லுவாங்க இந்த கெச்சப்பு இதுதான் கெடுதி
ஆ
ம்
அப்புறம் என்ன பண்றீங்க பாப்பா என்ன பண்றாங்க
அவங்க ரெண்டு பேர் விளாண்டுட்டு இருக்காங்க நம்மளாம் தேட்டுறது கிடையாது ஏதாவது வச்சு விளையாண்டுட்டு இருக்காரு ஆமா செட்டுக்கு ஆள் இருந்தா அவ்வளோதா
வீட்டுக்கு வந்து சாப்ட்டுட்டு சாப்ட்டுக்கிட்டு விளாட போயிடுவாங்கள
ஆமா வீட்டுக்குள்ளே தான் சும்மா எங்கயா ஒரு இடத்துல உக்காந்து ஏதாவது ஒரு டாய்ஸ் எடுத்து வச்சு உட்காந்து விளாடுறது ஏதாவது ஆமா ஆமா பிரச்சனை இல்ல ஆமா ஸ்கூல் போயிட்டு சண்டலா என் சொல்றது அது சும்மா போட்டா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் ஒருத்த கோம் கோப்பிப்பான் அடுத்து இனொர்தன் சாரி கேட்டு சமாதானம் பண்ணிடுவா ஆனா யார் தப்பு பண்ணன்னு யாருக்குமே தெரியாது அவனுக்கே தெரியாது என்ன நடந்துச்சு கேட்டா அவன் ஒரு ப்புருந்தான் அவன சமாதானம் பண்டறக்கான நான் சாரி சொன்னேம்பான். அதெல்லம் நமக்கு தெரியாது, யாரு சண்ட போடுறன் யாருதனே தெரியாது. அதெல்லாம் அந்த அளவுக்கு சண்டலா வராது ரெண்டு பேருக்குமே என்ன விளையாடுறதுதா கொஞ்சோம் ரொம்ப மொரட்டுத்தனமா அந்த ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து விலா வெளாடுறது இத தான் கண்காணிக்க இருறது நம பெரியதாருக்கும், நீங்க வீட்ல எத்தன பேரு?
நாங்க ரெண் நானு என் பொண்ணு தான் அவுங்க வேலைக்கு பொய்ட்டு வண்டி ஓட்றாங்க ங்க லேட்டா தான் வருவாங்க, ரெண்டு நாள் கழிச்சு குட வருவாங்க அப்ப நாங்க ரெண்டு பேர் தான். அவ இப்ப படுத்தனா கொஞ்சம் பேசினுருக்றேன்னா அந்த அம்மா இப்பெழுப்ப முடியாம படுத்துனுருங்காங்க இல்லனா நைட்டு எல்லாம் தூங்க மாட்டா நான் எனக்கு நல்லா தூக்க வரோ என் என்ன பாறேன் என்கிட்ட பேசேன்னு சொல்லி எழுப்பிட்டே இருப்பா. அய்யோ அம்முனுப்பாக அதுக்குதா நம்ம மதியானத்துல சாந்தரத்துல தூங்க உடம நேத்தியும் ஸ்கூல்லந்து வந்தோடன டயர்ட இருக்குதுனு நான் படுத்துக்கிட்டேனா நீ படுக்கவே கூடாதே இந்த வெனஸ்டே லீவு வேரேதனா வேல செய் இல்ல ஓமாருக்கு நாளைக்கு லீவு நால் நாளைக்கு லீவுங்கிறதன்னால கொஞ் ச்ச இன்னைக்கு எழுதாத எடுத்து வச்சிரு சொன்னேன், அதுக்கிட்ட தூக்கத்துல போய்ட்டா.
ம் நீ ஒங்க நைட் டைம் வந்து தனியா இருக்குறதுக்கு ஒரு மாரி பயமா இரு
ம் அததா நம்பளுக்கு தூக்கத்துல நம்பளுக்கு தூக்கத்துல தூங்கிடாத நா தூங்கிட்ட ஒடுனே தூங்கு தூக்கமே வராது அவளுக்கு ஒரு வேல தூங்கிட்டன்னா தூ மாட்டா நைட்ல
ஆம்மா
படுத்தொன்ன நைட்ல நல்லா தூங்கிடுவா.
ம் நாங்களாம் பஃர்ஸ்ட்ன ரொம்ப கஷ்டப்படுவோ நைட்டு அதுக்கப் அப்றமா தா என்ன ஆயிருச்சுனா பகல்ல தூங்கவே விடக்கூடாது‌னு ஒரு மூணு வயசுகிட்டயே அந்த இது ஃபாலோ பன்ட்டே பகல்ல தூங்கவே விட்றது கெடயாது மொத எட்டு மணிக்கு தூங்கப்போட ஆரம்புச்சது இப்போ பத்தென்ன பதனொன்னே பன்னெண்டு என்ன இப்ப நாளிக்கு நாளிக்கு லீவா இன்னிக்கு நைட்டு பதுனொன்னு என்ன பன்னெண்டு கூட ஆகு
கரெக்ட் ஏ பொண்ணு அதுதா நல்லா தூங்குவா காலைல எந்திரிக்க மாட்டா எந்திரி எந்திரி எந்திரினா
ஸ்கூல் ஸ்கூலுமே வந்து வேனுக்கான்னு சொல்லி ட்டு ஒரு ஆறேஹாலுக்கெலா எழுப்பி விட்டுருவ டெய்லியு ஸ்கூல் வேன் வந்து எட்டு மணிக்கு கெளம்பனு இங்க அப்போ உங்க ஒரு ஆறேஹாலுக்கெலா எந்திரிக்கிற மாரி இருக்குமா அதனால தா ச்ச பாவமா இருக்கேனு சொல்ட்டு செரி இந்த லீவ் நாள் மட்டு‌ நைட் லேட்டா படுத்துக்க காலைல லேட்டா எந்திருச்சுக்க அப்டினு விட் டச்சு ஆறே காலுக்கு எழுப்பும்போதெல்லா பாவமா இருக்கு எனக்கே அஞ்சு மணிக்கு எந்திரக்க மோது அவ்ளோ கஷ்டமா இரு
ஆமா அவ தூக்கத்துல அவுங்கய்ய அவுங்களுக்கு தான நல்லது இன்னிக்கு கொஞ்சோ கஷ்டப்பட்டாங்கன்னா அவுங்க படிச்சு
ஆமா இப்ப ஒண்ணு தெரியாது என்னன்னா மார்கழி மாச த்த நெனச்சதா எனக்கு இப்போவே பயமாயிருக்கு
அ ஆமா கரைக்கு இனிமேட்டு மழக்கு வந்துர ஆரம்‌ ப்போ இனிமேட் இது இன்னா மாசோ
இது ஜூன் இது காத்து காலம் தான நடக்குது நம்க்கு ஆணி
காத்து ஒரு மாதிரி எனக்கு அந்த காத்தே பிடிக்கல ஒரு மாரி அனல் காத்து வீ்சுற மாரி
அ அ செரிங்க தோழி நம்ம இன்னோரு நாள் பேசுவோ
அ
ம்